ஹாய் பா எப்டி இருக்கியா நல்லா இருக்கியா
நல்லா இருக்கேன் பா கொஞ்சோ சோகமா இருக்கு டல்லா இருக்க
ஏன் என்னாச்சு
ஆ ஒண்ணும் இல்லப்பா பீரியட்ஸ் டைமா அதான் கொஞ்சோ கஷ்டமாருக்குது
ஓ அப்டியா அது ஒன்னும் பரவாயில்ல சமாளிச்சுக்கல இவ்ளோ ஏஜாச்சுல்ல இன்னுமா பீரியட்ஸுக்கு பயந்துட்டு இருக்கீங்க
அது பயம்லாம் இல்ல பா அது ஒரு மாதிரி ஒரு அரிகிருப்பு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு என்ன சொல்றது எனக்கு இப்பல்ல நா ஏஜ் அட்டன் ஆனதுல இருந்தே எனக்கு அப்டித்தா இருக்குது ஏன்னா என்னமோ ஒரு அசிங்கம் மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஃபீல் ஐ எனக்கு குளிக்காம தொட்றதுக்கு எனக்கே என்ன பிடிக்காது அந்த மாதிரி ஒரு தாட்டு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் எனக்கு அந்த மாரி இருக்கு செகண்ட் டேல இருந்து நா ரொம்பவுமே நார்மல் ஆயிட்றன் இது வந்துட்டு எனக்கு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ இருந்தா பரவாயில்ல நா ஏஜ் அட்டன் ஆனதுல இருந்து எனக்கு இந்த பிரச் தன இருந்துகிட்டே இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் நா பாத்துரவே கூடாது எனக்கு அது ஒரு மாதிரி மனசு சுக்குள்ள ஒரு அரிகிறப்பு வந்துகிட்டே இருக்கு அது ஏன்னே தெரியல என் கொழந்தைங்க என்ன வந்துட்டு தொட்டா கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்கிது இது எதாவது பிராப்ளமா இல்லையானு கூட எனக்கு தெரியில அ சம்டைம்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குறனால இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்டின்னு நா நெனச்சிக்கறது இது மாதிரி ரீசன் இருக்குமா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாது இருக்கா
எனக்கு எப்பவுமே அந்த மாரி இருந்தது இல்லைங்க ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா ஜின்னதா கொஞ்சோ வயிறு வலி இருக்கும் அதும் ஜின்ன வயசுல இருந்ததா கூட எனக் கு பெருசா ஞாபோ இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அவ்ளோ தான் ஆனா என்ன எனக்கு ரீசன்டா இருந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா நேப்கின் அதிகமா யூஸ் பண்ணும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல ஃபஸ்ட்டு சின்னதுலே எல்லோ ஒன்னு தெரியாது எப்பவு போல போயிட்டு வந்துரு அப்புறோ அந்த டைம்ல பிளீடிங்ஸு கொஞ்சோ ஜாஸ்தியா தா இருக்கு நாலு நாள் அஞ்சு நாள் யூஸ் பண்ணாலு ஒண்ணு தெரியாது இப்போ யூஸ் பண்றதே த்ரீ டேஸ் தா அதுட்ட இந்த போர்த் டேலா ரொம்ப கம்மியாதா போகு அந்த டைம்ல நாஃப்கின் வஜ்ஜ அ நாஃப்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆக்கி விட்டுறுதுங்களா அப்போ ஓவரான ஒரு இச்சிங் பிராப்ளம் எப்பவுமே இந்த பீரியட் டைம்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாச்சு யூரின் இன்ஃபெக்க்ஷன் மாரி இருந்துச்சுன்னா பீரியட் போம்போது எல்லாமே செரியாயிடு ஆனா இப்ப அந்த நாஃப்கின் யூஸ் பண்ணி பண்ணி எனக்கு பீரியட்க்கு அப்புறந் தா பாத்தீங்கன்னா யூரின் பிரச்சனையே வருது ஏனா அந்த அளவுக்கு நாப்கின் வந்து ஸ்கின்னட்லுங்ல நாம எவ்ளோதா தண்ணி குடிக்க முடியு
யூஸ் பண்ற டென்ஷனே ஆகு அதனால வந்துட்டு சில இன்பெக்க்ஷன் அதனால இப்ப நாப்கினே யூஸ் பண்றதில்ல
ஓ செரி செரி நாப்கின் யூஸ் பண்ணாம வேற என்ன யூஸ் பண்றீங்க
இப்பதா மென்சூரல் கப்பல்லா வந்துருச்சு இல்லைங்களா எனக்கு உங்கள மாரி அரிகிருப்பு இந்த மாரில்லா இருந் துமே இல்ல நா ஃப்ரீயா பா இது பண்ணிக்குவே ஏனா சில டைம் வந்து நா இதுக்காகவே ஆர்கானிக் நேப் கின் அ பின்ன சில பிராண்டு பாத்தீங்ன்னா நம்மளுக்கு டிவில அட்வடைஸ்மெண்ட் மாரி வராது ஆனா கொஞ்சோ பாப்புலரான பிராண்டா இருக்கு அதெல்லா பாத்தீங்கன்னா ஒரு எயிட் அவர்ஸ் டூ டுவெல் அவர்ஸ் நீங்க நாஃப்கின் மாத்தலைனா கூட அ பெருசா எதூ ஆகாது அப்டின் சொல்லிட்டு விப்பாங்க அதெல்லா கூட வாங்கி ட்ரைவ் பண்ணிருக்கே அது எனக்கு யூஸ் பண்ணும் போது ஓவர் பிளீடிங் இருக்கிற டைம்ல ஓகே நல்லா கம்ஃபர்டபிளா இருக்கு எவ்ளோ வேணாலு ப்ளீடிங் தாங்கு ஆனா இந்த பைனல் டேக்கு யூஸ் பண்ணவு முடியாது ஏனா அப்ப வந்துட்டு ரொம்ப கம்மியாதா போகு அப்ப சின்ன நேப்கின் தா நம்ம யூஸ் பண்ணுவோ அதுவு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ட்ரை கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கு பின்ன அந்த பாப்புலர் இல்லாத பிராண்ட் பாத்தீங்கன்னா சின்ன மீடியம் சைஸ் உல்ல ஸ்மால் சைஸ் ஒன்னு இது பண்றதில்ல ஃபுல்லா எக்ஸல்ன்ற மாரி பெரிய சைஸு அவ்ளோ ரேட்டு கொடுத்து நம்ம எப்டி யூஸ் பண்றதுன் சொல்லிட்டு விட்டுட்டே அதனால இப்ப ஃபுல்லா மென்சுரல் கப்புக்கு போயிட்டே அது எனக்கு பரவாயில்ல ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு மெயினா பீரியட் டைம்ல எனக்கு போற மாதிரி ஒரு ஃபீலே இல்ல அந்த பெயின்னு அ பாத்ரூம் யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெயினா இருக்கு அந்த பெயின்லா இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்குற மாரி எனக்கு தோணுது
ஓ செரிங்க இல்ல நமக்கு வந்துட்டு அத மனரீதியா நமக்கு செ டை வராதுங்க எனக்கு இது கம்ஃபர்டபிள் தா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அந்த ஒரு டிப்ரஷன் அதனால நா அப்டி இருக்கே அ சோ அது எனக்கு வந்துட்டு அது பழகி போச்சு வேற வழி இல்ல அ பட் செகண்ட் டேல இருந்து நா கொஞ்சோ ஃப்ரீய ஆயிடுறேனு பாருங்களே எனக்கு இப்போனு இல்ல ஸ்கூல் படிக்கிற டைம்லிருந்தே பாத்தீங்ன்னா அந்த பஸ்ட் டே ஆச்சுன்னா நா ஸ்கூலுக்கு போவ் மாட்டே எப்பவுமே வந்துட்டு அந்த ஸ்டமக் பெயினுங்குறது எனக்கு எப்பவாவ்து ஃபர்ஸ்டே ஒரு ஒரு நாள் தா இருக்கு அப்பல்லா எனக்கு த்ரீ டேஸ் வரைக்கு அந்த ஸ்டமக் பெயின் இருந்துட்டே இருக்கூ பின்ன இடுப்பு வலியு இருக்கூ கடவுளே ஏண்டா இப்டி இருக்கு அப்டிங்கிற அளவுக்கு இருக்கூங்க அப்பறந்தா தெரியு நா சின்ன வயசுல நறைய இந்த வெஜிடபிள்ஸ்ல்லா எடுத்துக்கவே மாட்டே எனக்கு புடிக்கவே புடிக்காது அதனாலதா இவ்ளோ ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு வந்தது அ ஒரு டைம் பாத்தீங்கன்னா நா கொஞ்சோ டயட் இருக்குணு அப்டின்னுட்டு நா என்ன பண்ணே அந்த மாசொ வந்துட் டு எல்லா நாளுமே வந்துட்டு அ கீர காய்கறி இந்த மாரி ஃபுட்டு வந்துட்டு நா எடுத்துக்கிட்டே அந்த மந்த் எனக்கு பீரீயட் கொஞ்சங் கூட பெயின் இல்லிங்க ரெண்டாவ்து இந்த மாரி ஒன்னு டிப்ரெஷனான ஒரு ஃபீலிங்கே இல்ல எனக்கு நா பாட்டுக்கு நார்மலா இருந்தே அப்பொறந்தா எனக்கே ஃபீல் ஆகுது சோ வெஜிடபிள்ஸ் எல்லா வந்து இவ்ள முக்கியமா இந்த மாதிரி பீரீயட்ஸ்க்கலா கூட எனக்கு வரக்கூடிய அந்த ஹார்மோன் ப்ராப்ளமே கூட இந்த வெஜிடபிள்ஸ்ல்லா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நெனைக்கும் போது எனக்கு அவ்ளோ ஒரு ஹாப்பியா இருக்கு என்ன இந்த இயற்கை இவ்வளவு ஒரு பிரமாண்டமா இருக் க்குது எனக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காய்கறி பழங்கள் இது இதெல்லா எடுத்துக்கம் போது எ என்னுடைய டோட்டலா வரக்கூடிய அந்த உணர்வுகள் இதெல்லாமே கூட சேஞ்ச் ஆகுது ஒரு கோவோங்கிறது கண்ட்ரோல் ஆகுது அப்டிங்கறத வந்துட்டு நா புரிஞ்சுகிட்டே அ இப்ப கொஞ்ச நாளா திரும்பவு வந்துட்டு இந்த கொழந்தைகள பாத்துக்குணு வேல அதெல்லா இருக்கறாங்காட்டிக்கி என்னன்னா பெருசா கேர் பண்ணிக்கறது இல்லங்க அவுங்களுக்கு காய்கறி வெச்சு குடுத்தர்றேன் பட் கொஞ்ச காய்கறி எல்லாம் பத்துறது இல்லங்களா என்னன்னா அந்த டைம் டயட் இருக்கம் போது ஒரு கப் காய்கறி ஒரு கப் கீர இந்த மாதிரி எடுத்துட்ருந்தேன் ஆனா இப்ப டோட்டலாவே எங்க குடும்பத்துக்கே சேர்ந்து ஒரு கிண்ணத்துல தா வந்துட்டு காய்கறியே வச்சுக்கிறோ அதுல நானு ஒரு ரெண்டு கரண்டி கூட எடுத்துக்க மாட்டே ஒன்ற கரண்டிதா எடுத்துக்குவே சோ அதனால கூட நறய டிஃபரெண்ட் இருக்லா அப்டிங்கற மாரி எனக்கு தோணுது அப்புறொ ந என்ன இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்ன்னா எளநி ரொம்ப வயித்து வழியா இருந்துச்சு அப்டின்னா எளநி கொஞ்சொ குடிச்சிருவே எளநி குடிச்சா அந்த ஹீட் அப்டியே எனக்கு கொஞ்சொ கம்மியாகும் ரெண்டாவது எனக்கு அந்த ஸ்டமக் பெயின்ங்கறதும் கம்மியா இருக்கூ ஆ சோ இந்த மாதிரி நறைய இயற்கையெல்லா இருக்கு இப்ப எல்லா அதெல்லாம் போக போக நம்ம யூடியூப் பாக்கம் போது அப்புறோ சில விஷயங்கள் படிக்கம் போதுதா நறைய தெரியுதுங்க ஆ இந்த ட்ரிப் நா அதிகமா காய்கறி பழங்கல்லா எடுத்துக்ல சோ அதனாலதா எனக்கு இவ்ள ப்ராப்ளம்னு நெனைக்கிறன் நானு ஆனா என்ன சொல்றது அ ஆஃப்டர் டெலிவெரிக்கி அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அ நம்ம பாடியில மைண்டு கூட ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு தா நா சொல்லுவே
ஆ அது உண்ம தா இப்போ பீரியட் டைமா இருக்கட்டு பின்ன அந்த டெலிவெரி டைம் ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறோ அந்த கொஞ்ச மாசங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஹார்மோன்னோட கம்ளைண்டு ஹெவியா இருக்கூ அந்த டைம்ல ரொம் ப்போ பயங்கர ஸ்டரெஸ் ஃபுல்லாவு ஃபீல் பண்ணுவாங்க இது எல்லாமே நார்மல் தா இந்த ஸ்ட்ரெஸ்ஸே பாத்தீங்ன்னா ஒங்ளுக்கு வந்து அந்த அ பீரியட் டைம்ல இருக்குற அந்த ஸ்டொமக் பெயின ஜாஸ்தி ஆக்கி வுட்ரு கம்மி பண்ணாது நீங்க அந்த காய்கறி பழங்கள் இதெல்லா சாப்டம் போது நல்லாரு க்கு சொல்றீங்க இல்லயா அதுக்கு கார்ணோ என்னன் பாத்தீங்கன்னா காய்கறியோ பழங்களோ சாப்டம்போது ஒங்களோட டைஜிஷின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா நடக்கு நம்ளோட வயிற வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரீயா வெச்சுக்கிட்டோன் வெய்ங்ளே நம்ளோட பாதி கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டெப் பை செப்பா சரியாகு அது வந்து நெறைய பேருக்கு சொன்னா அதெல்லா ஒன்னு பெரிய விஷயோ இல்லன்னு நெனைப்பாங்க நம்ப சாப்டக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ளுடைய மனசு மூளை இந்த மாரி எல்லா உறுப்புகளுக்குமே எதாது கண்ணுக்கு தெரியாத உறுப்பா இருக்கறது மனசு தா அந்த மனசு சரியில்ல அப்டின்றப்பதா ஒங்ளுக்கு சில ஹார்மோன்கள் வந்து ஒடம்ப வந்து இன்னுமே வீக் பண்ணிவுட்ரு அப்ப அதெல்லாமே சரியாகுனு நல்லபடியா இருக்குனு அப்டின்னா மனச ஃப்ரீ பண்ண கூடிய சில உணவுகள் கூட இருக்கு அதெல்லா நம்ம இது பண்ணிக்குனு அதாது நம்ளுக்கு புடிச்சதா நம்ம எல்லாமே சாப்பட்றோ பிரியாணி வந்து யாருமே பிடிக்காம சாப்ட மாட்டாங்க நான்வெஜ்ஜா இருந்தாலுமே அதே மாரிதா நல்லா ஃபுல்லா சாப்பட்றாங்கனா அது அவுங்களுக்கு பிடிச்சபே தா சாப்பட்றாங்க ஆனா உள்ள கரெக்ட்டா அந்த டைஜிஷின் நடந்துருச்சின் வைங்ளே அவங்களுடைய மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம பொய்டு பின்ன வையிரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு ரொம்பவே ஃப்ரீயாவு ஃபீல் பண்ணுவாங்க இதுவே வந்துட்டு அந்த டைஜிஷின் நல்லபடியா நடக்கல அப்டின்றப்போ காலைல நம்ம என்னதா சாப்டுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்றது அதிகமாக கோவோ வரது காரணமே இல்லாம கோவோ வரு இந்த மாரிலா நடக்கு அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த வயித்த வந்து நல்லா ஸ்மூத்தா வெச்சிகிட்டம்னாலே போது அ அதுக்குதா பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் அதிகமா எடுத்துக்கோங்கன்னு லேடிஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல இருந்தே நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்டுங்க அப்டின்றது சொல்லுவாங்க அதுகெல்லா கார்ணோ பாத்தீங்கன்னா இதுதா அந்த ஃப்ரூட் எல்லா சாப்டமோது அந்த வயித்து குள்ள இருக்க தேவயில்லாத கழிவுகள் அப்டின்றது வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அது சில ஃப்ரூடெல்லா பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் கம்ளைண் குடுக்கு அந்த லூஸ் மோஷன் கம்ளைண்டோட சேத்து வயித்துல இருக்குற தேவ இல்லாம ஸ்டாக் ஆயிர்க்ற அந்த கழிவுகளு சேந்து வெளிய வரம்போது ஒங்களோட வயிறு இன்னுமே ஃப்ரீயா ஃபீல் பண்ணு இதுக்காக தா பாத்தீங்கன்னா வெரத எடுக்கனு அத பண்ணு இத பண்ணு சொல்லி நெறைய கண்டிஷன் வச்சாங்க இப்பெல்லா டாக்ட்ரஸே வந்து விரதம் எடுங்க அப்டின் சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க
ஆமாமா கண்டிப்பாக நானு சின்ன வயசுல வெரதெல்லா இருந்துருக்கே அ பெருசா அந்த கை கால் நடுக்கோலா வந்தது இல்ல கொஞ்சம் பசி உணர்வெல்லா இருந்துருக்கு ரெண்டாவது அப்போ நம்ம ஸ்கூல்க்கு போம்போது செரி வேலைக்கு போம்போது சரி அதிகமா நடப்பயிற்சிங்றது ஒன்னு இருந்துச்சு இப்ப நடக்காததுனாலயா இல்ல நம்ம ஒடம்புல தெம்பில்லாதனாலயான் தெரில நடந்தாலே கை கால் வலிங்கிறது வந்துருதுங்க ரெண்டாவது இப்போ நா என்ன ஆகுதுன்னா மொதல் மாதிரி அந்த பழங்கள்லா இருக்குறது இல்ல அ விதைகள் மாற்றப்பட்டது டி என் ஏ சேஞ்ச் பண்ண பழங்களா இருக்குது சோ வந்துட்டு மலச்சிக்கல போக்க கூடிய பழங்கள் கூட இப்ப வந்துட்டு அந்த மலச்சிக்கல்ங்குறது போக்குறது கெடையாது அதுக்கு பதிலா அது வேற ஏதோ டிஃப் ப்ரெண்டா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல்லாது ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்கா நா கொஞ்சோ மாம்பழ சீசனா இருந்தங்காட்டிக்கு மாம்பழம் வாங்குன ஆக்சுவலி மாம்பழோங்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாம ஸ்கின்ன நல்லா பாதுகாக் கு அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாம்பழ சாப்ட்டதுக்கப்பறோ எ வயிறு எப்பமே கொஞ்சோ அப்செட் ஆன மாரி இருக்கு அப்போ அ என்ன சொல்றது அப்ப அடுத்த நாள் கால்ல எந்திரிச்சு நா எப்பமே அந்த பழைய சோறு தண்ணி வச்சிருப்ப அது குடிச்சதுக்கு அப்பறந்தா எனக்கு சமாதானம் ஆகுற மாதிரியே இருக்கு என்னமோ போங்க நெறைய விஷயங்கள் மாறிக்கிச்சு நம்ம உடல் ரீதியா நம்ள ரொம்பமே ரொம்ப வீக்காக்குறாங்க அப்டின்னுதா நா சொல்லுவ, சேரி உங்களுக்கு நா திரும்ப கால் பண்றங்க வைக்கிற
ஓகே பாய்.